அ வணக்கம் நண்பா அது யார் நண்பா ரா நானா என்ன நண்பா என்ன செய்றதுன் யோசிச்னுக்குறேன்
நீதா சமைப்பியா நண்பா
நா சமைக்கறதில்ல வாழ்க்கைல என்ன செய்யதுன் யோசிச்சினுந்தன்
வாழ்க்கையை வந்து நீ செய்வேணா நண்பா வாழ்க்கை ஆட்டமேட்டிக்கா நம்மள கூப்ட்டு போய் நல்ல ஒரு வழிதான் நிற்த்தும் அத பத்தி பெர்சா யோச்ன்னு இருக்காத
கிள் நடுரோட்ல தான் நிறுத்துது
ம் ம் ம் ஏதாச்சு ஒன்னு கெஸ் சமைக்க தெரிஞ்சா எதாச்சு ஒரு டிஷ்ஷா சொல்லு நண்பா
எனக்கு சமைக்க தெரிஞ்ச டிஷ்ஷா எனக்கு செரி பிரியாணி பிரியணி செய்வோ ஒரு தடவ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீட்ல பிரியாணி செய்யும்போது நானு எங்க அம்மாவுந்தா செஞ்சோ
ஓ அத கொஞ்சம் எப்டி பண்ணீங்கன் சொல்லுங்க நண்பா
எப்டி பண்ணொன்னா அ மொதல்ல என்ன யூடியூப்லதான் பாத் செஞ்சோ யூடியூப்ல செய்யம் போது மொதல்ல வந்து என்ன கடாய அதிக எத்தன எத்தன பேர் சாப்புறாங்களோ அதுக்கேத்த மாரி கடாய் போட்டுட்டு எண்ணெ ஊத் திட்டு எண்ணெ ஊத்திட்ட அந்த பட் ட லவங்கோ அந்த ஸ்டார் ஸ்டாரு அப்றோ அந்த எல பிரியாணி எல அதலாம் போட்டு நல்லா இது பண்ணிட்டு கடைல அதலா போட்டு எல்லா இது பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு அப்பற பேட்டுக்கு நெறைய பெரிய பெரிய பீஸ் வெங்காயொ கட் பண்ணொ கட் பண்ணிட்டு
பெரிய பெரிய பீஸ்னா எப்டி நண்பா சொல்றீங்க நம்ப நிலா ஸ்டெப்ல வெட்னமா
நீட் நீட்டா வரும் எப்டின்னா நீ மொதல்ல எவ்ளவு பெருசா போட்டாலும் நீ பயப்படத் தேவலாது அப்டியேதாருக்கும் ஏனா பிரியாணி பொறுத்த வரைக்கும் அது தங்க நெரத்துல வந்து நல்லா வதங்கணு அதனால வந்து நீ நல்லா பெருசாவே போட்ணு ஏனா நம்ப பெருசா போட்டாதா அந்தளவுக்காது வதங்கும் அதனால நீ வந் து அ என்ன சொல்றது கம்மியா போடுல நல்லா பெருசு பெருசா எத்தன பேரு சாப்புறீங் அதையெல்லா நல்லா போட்டுட்டு நல்லா வதக் வதக்கின போது வதக் போது நல்லா தங்க நேரத்துல வரும் போது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறமேட்டு தக்காளி போடுனு தக்காளி போட்டு அது ஒரு நல்லா வதவதுன்னு வதக்கிட்டு ஆ அப்பற மேட்டு தக்காளி போட்டு என்ன பண்ணுவாங்க ஆ தக்காளி போட்டுட்டுக்கு அப்றோ அப்டியே ஆ இந்த மசாலா ஐட்டம்ல்லா போடுவாங்கன்னு நெனைக்கிறே
ண்பா இல்ல இ மொதல்ல வந்து நம்ப அந்த பட்ட லவங்கொ அதெல்லா போட்டுட்டு எண்ணெயில வதக்கிட்டு அதுக்கப்புறந்தா இஞ்சி பூண்டு பேஸ்டு
அது வந்து சில பேரு பிரியா பண்ணுவாங்க சில பேரு எடு்த் தனியா வர ருவாங்க தனியா வறுத்து திரிப்பி வெங்காயோ வ வதத்தின்ன ந்தா சில பேர் தனியா எடுத்து வதர்த்துட்டு அத அரைச்சி போடுவாங்க அப்புறமேட்டு அதுல மசாலால்லா போட்டுட்டு அப்புறமேட்டு ஆ வந்து தயிர் ஊத்துவாங்க தையிர் ஊத்துவாங்க எதுக்குனா அந்த இதுவா இருக்கு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா அந்த ஆட்டு சாப்படுணு நல்லா ஞாபக வெச்சிருந்தே அப்புறம்மேட் க கறி போடுவாங்க நல்லா அலசிட்டு நல்லா கறி நல்லா போட்டுட்டு தண்ணி எவ்ளோ அளவோ தண்ணி ஊத்திக்ணு தண்ணி ஊத்திட்டு நல்லா வெந்து வர்ணு வெந்து வரம்போது நல்லா நல்லா பாக்கணு வே நல்லா ஒரு ப த்து நிமிஷோ மூடி வெக்கணு அது மேல ஒரு அது மேல ஒரு வெயிட் வெக்கணு நல்லா மூடி வெச்சுட்டு அதுக்கப்றோ நல்லா ஆயி ச்சானு பாத்துட்டு அப்பயே உப்பு டேஸ்ட் பாத்துர்ணு ஏனா அப்போ அது உப்பு காரோ அதெல்லா பாத்துக்ணு பாத்துட்டு வேணுனா போட்டுக்கலா கரெக்டாருந்தா வுட்டுட்டு அரிசி பிரியாணி அரிசியோ ஜீரக சம்பா அரிசியோ எதப்படியோ அத ஃபுல்லா வடிச்சுட்டு எவ்ளோ அள்வோ அத எடுத்து கொட்டிட்டு நல்லா ஒரு அப்டியே கொட்டணு கிண்ட கூடாது அப்டியே கொட்டிட்டு ஆபு புதினா ஆ ஆ புதினா கொத்தமல்லி ஆ கொத்தமல்லி அப்டியே போட் அப்டே மேல போட்டுட்டு அப்டியே மூடினு ஹலோ
ஆ கேக்குதுங் நல்லா கேக்குதுங்
அப்டியே போட்டு மேல மூடிர்னு மூடிட்ட பிறகு நா ஃபுல்லா மேல சுரு தண்ணியில்லனா கா ஊடுசா கம்பு எல்லா போட்டு நல்லா வெயிட்ட வெச்சுட்டு அப்புறமேட்டு அப்டியே அம்மூடிட்டுன்னு வெச்சிக்கயேன் அது கொஞ்ச நேர ஆயிட்டனே வந்துரு தண்ணி எல்லா வடிஞ்சு சோறாயிரு அப்பறோ ஒரு களறு களறி நெய் நெய் எடுத் த்து அப்டியே ஒரு அவுட்டர் லேயர் ஃபுல்லா ஒரு விட்டுட்டு திரும்பி அந்த நெய் கலந்து வேற ஒரு கலர் வரணு
ம்
இதுதா நாங்க செஞ்சுது இதுலேனாலு வந்து பஸ்ட்டு செகண்ட்ன்னு மாறூ ஆனா உனக் தெரியுனா நீப்பாரு ஏனா நானு அப்ப ரொம்ப நாளாச்சு ஏ
எனக் தெரிந்த மாரி நா கொஞ்ச சொல்றே கேளு நண்பா
ஆ சொல்லு சொல்லு
அது என்னனா பஸ்ட் வந்து அடுப்புல வந்து ஆ அடுப்புல வந்து நம்ம டபரா வெச்சுக்கணு நண்பா டபுரா வெச்சிட்டு எண்ணெய் எண்ணெ ஊத்திக்கணு நண்பா எண்ண ஊத்தி ஹ அடுப்பு காஞ்ச உனே அதா டபரா காஞ்சோன எண்ண ஊத்திட்டு பட்ட லவங்கோ அந்த சோம்பு ம் ஏலக்கா அதெல்லா போட்டு நல்லா கொஞ்சம் வறத்து ஆமா ஆமா
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முக்கியம் நண்பா
ஆமா அதுதா அத போட்டுட்டு அதுக்கப்பறம் வெங்காயம் போட்டுறணும் நண்பா வெங்காயம் போட் டு வெங்காயம் நல்லா பொன்னிரமா கோல்டன் நீ சொன்ன மேறி எவ்ளோ வதங்குதோ நல்லா வதக்க வச்சிறனும் நண்பா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நண்பா
ஆ
அத போட்டுக்கணும் நண்பா போட்டு அதெல்லா கொஞ்ச நல்லா கெளறிட்டு அதுக்கப்பறம் நம்போ ஆ நா வந்து என்னோடு நா வந்து ஒரு ஒரு எடத்துக்கு போவ நண்பா அந்த எடத்துல வந்து பிரியாணி செய்வாங்க நா பாத்துருக்கே அது மாறி சொல்ற இது வந்து வீட்டு பிரியாணி மேறி இல்ல ஒரு பெரிய டபரால செய்ற பிரியாணி மாதிரி வந் ஆ ஒரு பெரிய பாத் திரத்திலயோ இல்ல தட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ப கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லா போட்டுப்பாங்க நண்பா போட்டுட்டு அதுக்கு மேல வந்து அந்த புதினா கொத்தமல்லி அதுலா போட்டுப்பாங்க அப்புறம் அது மேல இந்த ம மொளகா தூளு ஆ லைட்டா கொஞ்சம் மஞ்சத்தூளு ஆ அப்டிதா தனியா ம தனியா பவுடரு அந்த இதனை என்னன்னா போ தேவையோ தேவையான பொருளுக எல்லாம் போட்டுட்டு
ம்
அது மேல ஒரு கல்லு உப்பு இருக்கு இல்ல நண்பா அது தேவையான அளவு போட்டுப்பாங்க நண்பா போட்டுட்டு அதுக்கு மேலயே தயிர் ஊத்தி நல்லா ஊற வச்சிக்குவாங்க நண்பா
ஆ
ச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கனா அந்த இதெல்லா அந்த தக்காளி இது வெங்காயம் வதங்கி இஞ்சி பூண்டுல்லா பேஸ்ட்டு எல்லா வதங்கன ஒடனே அந்த ஊர வச்ச அந்த தக்காளி மசாலாவா தூக்கி அதுல கொட்டிருவாங்க நண்பா கொட்டிட்டு நல்லா வதக்கிடுவாங்க நண்பா ஆமா நண்பா காரம் அதிகமா போட்டாக்கூடா நல்லாதா நண்பா இருக்கும் நல் லா வதக்கிடுவாங்க நண்பா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா கழுவி வச்ச சிக்கனு இல்ல சிக்கனோ மட்டனோ எதோ ஒன்னு எடுத்து ஆ அந்த இதுல அந்த நம்ப செஞ்சிவச்ச மசாலல்ல போட்ருவாங்க நண்பா போட்டுட்டு நல்லா சிக்கன் வெந்த ஒன்னே அதுல நம்பளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திருவாங்க நண்பா தண்ணி எப்பயும் கொஞ்ச நல்லா தண்ணி வந்து சிக்கனும் அது மசாலால்ல நல்லா கலந்து அது கொதிக்கிற வரைக்கும் மூடுருவாங்கா நண்பா
ம்
அப்புறம் மூடிட்டு அதுக்கப்புறம் அத தொறந்து அதுக்கப்புறம் நம்ப ஊற வச்சிய அரிசிய எடுத்து அதுல கொட்டிடுவாங்க நண்பா கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா அது கிண்டி விட்டு அப்புறம் மூடி வச்சிட்டு நல்லா அது நல்லா வெந்த ஒன்னே அப்புறம் மேல டம் போடறது கு ஒரு பெரிய ஒரு வெயிட் எடுத்து வச்சிடுவாங்க நண்பா டம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆஃப் னவர் வரைக்கும் தம் போட்டு எத்த ஒன்னே பிரியாணி ரெடி ஆயிரும் நண்பா
நண்பா நம்ப இதுல நீங்க நல்லா சொன்னீங்க ஆனா நம்ப என்னதா செஞ்சாலும் வெளிய சாப்பற டேஸ்ட் வர மாட்டிங்கிது நண்பா
ஆமா நண்பா அது என்னான்னே தெர்ல அது நம்போ அவுங்க எதோ ரகசிய மசாலாக்கல்லா போடறாங்க போல
அப்போயி அது அவங்க அதிகமா நெறைய பேருக்கு செய்யும்போது எப்டி செ செய்யறாங்கனு தெரியலல அதுவும் வெளியே சாப்ட்டாது எல்லா கடைகள்லயு நல்லா இருக்குமான்னு கேட்டா கெடையாது ஹைத்ரபா ஆ நல்ல சில கடைகள்ல மட்டுந்தா நல்லா இருக்கு
ஆமா ஆமா ஆமா
சில கடைகள்ல நல்லா இருக்காது ஒரு ஒரே கடையில இருக்கிற ஒரே கடையில இருக்க டேஸ்ட்டே திடீதிடீர்னு மாறுது நண்பா செ அப்புடி இருக் கும் போது நம்ம ஒரு கடைய நோக்கி தா போறோ ஆனா சில பிரியாணி வந்து தக்காளி சோறு மாரி தா இருக்கு ன்னா சொல்லது ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலே கெடைக்காது சில நேரத்துல வீட்டுல செய்யறது நல்லாக்கிது உன்னோட அம்மா செஞ்ச இது ரொம்ப நல்லா இருந்தது நண்பா நானு எனக்கு வந்து ஹலோ நண்பா
பாமாயில்தா சொல்லு
ஆ வந்து அது அந்த கறி இல்லன்னா வந்து நான் இன்னும் நல்லா சாப்பிட்டுப்பன் பட் ஆனா மத்தபடி ரைஸ் அந்த எது எல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நண்பா அதா வயிறு திருப்தியா ப நீ வெளியே போயிருந்தா கூட நம்ம ஆ வெளியே போயிருந்தா கூட நம்ம அவ்ளோ சாப்ட்ருக்க முடியாது எனக்கு ஒரு திருப்தியா இருந்தது நண்பா எனக்கு ஒரே ஒரு இது தூத்துக்குடி வந்துந்தா எனக்கு கொஞ்சோ நல்லா இருந்து
ஆமா நண்பா அந்த நண்பரு வந்திருக்கலா அதே மாதிரி நம்ம வீட்டில செஞ்சு சாப்ட்டதா நம்ம ரொம்ப நல்லது சாப்பற வெளியே எல்லா போயிட்டு டேஸ்ட்டுக் கொசறோ நம் வெளிய போய் சாப்ட்டு நம்போ உடல கெடுத்துக்க கூடாது
போது நம்ப மூணு பேர் தா இருப்போ நம்ப ஜாலியா படோ பாத்துட்டு அன்னைக்கி புல்லா இருக்கலா நா நெனச்சே நண்பா ஆனா குட்டிஸ் சிட்டிஸ்லா இருக்குன்னு எனக்கு தெரியாது நண்பா அதுலயு நெறைய எனுக்கு அது தெரியா எனுக்கு தெரியாது
ஆனா எனோ நம்ப அல்லிமல்லில்லா விளையாடினு ரொம்ப
ஆ அ தெராது அது மொதல்ல எனக்கு தெரியாது நா உள்ள போனவொனே யார்ராது எனக்கு ஒரு புது மொகத்த பாத்தொன்னே எனக்கு எப்டி இருக்கு நண்பா யாரு உங்க அவ்ளோவா நா பாத்ததி நீனா எனக்கு பழக்கமானவ புதிய எனக்கு ஒரு அன் புற்ரா நா எப்புற்றா கூப்பறது நா அப்டு இருந்தே ச்சாண போம்போது அப்டியெல்ல எது போறதே தெரிய அப்டி வேலைக்கே போல அப்டியே நேரமே போயிடுச்சு அதனால்தா அன்னைக்கி நல்லாதா இருந்தது ஒரு என்ன சொல்றது வெளியே போய் அழைச்சல் இல்லாம டீசெண்ட்டா வொக்காந்து அழகா வெட்டி அழகா சாப்ட்டு அழகா வன்ட்டோ அவளோதா
ஆமா ஆமா அதா அடுத்த முறையு வந்துருங்க நண்பா
அடுத்த முறை கண்டிப்பா வந்துர்ர நண்பா நா அடுத்த முறை வந்து முயற்சி செய்த தா எ வீட்டுல எ வீட்டு பெரும்பாலு வந்து சின்னதாதா இருக்கு சின்னதா இருக்கதற்த விட அத நீ ஆனா வந்து ஆ வந்து ஐஞ்சு அந்திமல்லிலா வந்து ஆடமுடிமா தெரியல நா பெரும்பாலு வந்து வீட்லே ட்ரை பண்றே அப்டி இல்லன்னா அவங்களுக்கு வெளியே
இங்க என்னாச்சு கொஞ்ச குட்டி குட்டி பசங்கனால நம்ம அவ்ளோவா இல்ல நம்ம நம்ம எல்லாரு பெரிய பெரிய பசங்கல நம கொஞ்ச ஜாலிய நெறைய விளையடலா
னுக்கு வந்தின் நா ய வீட்டு வந்தீங்கன்னா டி வி எதனா கனெக்ட் பண்ட்டு எதனா பாத்துட்டு படம் வாத்துட்டு அப்டியேப் போவ அம் என்னனா என்ன பண்ணோனா நா மாச மாசோ எதுனா இதுமட்டி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கேன் நம்ப எதனா நெ கிட்ஸ்சு அந்த மாரி போன பழையத்தல அப்பர எறும்பு எதனா கட் பண்ணி புதுசா ஜாலியா அப்டியே பேசிட்டு அப்டியே சாப்ட்டுக்கிட்டு போலா அப்புடியே ஒரு வேல வீட்ல எதனா வேல ஒரு போட முல்ல ஆபீஸ் வீ ட்ல யார் வந்தாளு வெளில அதே மாரி போய் டைம் ஸ்பென்ட்னா அதாது ரொம்ப நாள் நம்ப அன்னைக்கு ஒரு நாளாது அட்லீஸ்ட் நைட் வந்து நம்ப மீட் பண்ணிக்கிட்டுக்கு ஒரு சந்தர்ப்பமாருக்கும்
நா நல்ல பணமா ஒனக்கு காத்த கால்ல யோசிச்சு சொல்ற நண்பா
ஆ ஓகே நண்பா நம்ப இல்லன்னா அன்னைக்கு ஒரு படோம் குட பா வெளிய தேட்ருக்கு படம் பாத்துட்டு கூட அப்டியே சாப்ட்டு வர்லா அனி ஃபுல்லா ஒரு நாள் என்ஜாய் பண்லா ஏன்னா நம்ப ரெகுலரா இதுமேட்டு பண்ணோமான் தெர்ல
ஆமா ஆமா நண்பா சர் நண்பா நா அடுத்த கால்ல ஒனக்கு சொல்ற நண்பா என்ன படன்னு
கே நண்பா உம்